ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
வணக்கம் தோழி நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ தெளிவா கேக்குது தோழி
சரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ப சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம நிறைய போட்டிகள் அதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷன்னு அந்த மாரி நம்ம இதுலயோ காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ வந்து நடக்கு அதலா நீங்க பங்கேற்றது உண்டா ஏதாது சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாரி பண்ணது உண்டா இல்ல போட்டிகள்ல வந்து நீங்க கலந்தது பரிசு வென்றது அந்த மாரி அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க தோழி கேட்போ
கண்டிப்பா தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நா ஸ்கூல் படிக்கும் போது அந்த டிராயிங் காம்படிஷன்ல நா நெறைய கலந்தட்ட ஞாபகம் இருக்கு க்கு அந்த டிராயிங் காம்படிஷன் எங்க நடந்தாலுமே வந்து ட்டு நா வீட்ல ஒரு பிராக்டிஸ் மாரி பண்ணிட்டு நா ஃபிரீ டைம்ல வந்துட்டு உக்காந்து பண்ணுவே எப்படா லீவ் வரு அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஏதா ஒரு டிராயிங் மாரி வந்துட்டு எங்கயா பாத்தோனா எடுத்து வச்சிருப்பே அத நம்மளே பண்ணி பாப்போமே அப்டின்ற மாரி வீட்லே வந்துட்டு நா ட்ரை பண்ணி பாப்பே அந்த மாரி காம்படிஷன் வந்துச்சுன்னா வந்துட்டு டிராயிங் காம்படிஷன் தா நா அ போயி ஞாபகம் இருக் க்கு அது இல்லாம அதுக்கு சர்டிபிகேட்டு் அதெல்லா வந்துட்டு வாங்கியிருக்கே நானு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா எதுவு காம்படிஷன் மாதிரி வந்துட்டு அ பாத்தோனா நம்ம நா காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு இது அந்த டேபிள் டென்னிஸ் அதுக்கப்பரோ த்ரோபால் ல காம்படிஷன் அதுக்கப்ரோ பேட்மிண்டன் இதெல்லா வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் எனக்கு இட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நா அந்த மாரி கேம்ஸ்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி ஆஹ் இதா வின் பண்றது அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுவ ஆனா வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல நின்னு அந்த பேசுவாங்கல்லயா அதுக்கு பேர் என்ன அந்த
ஸ்பீச்
அந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு நா இது வரைக்கும் பண்ணது கிடையாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் பியர் இரு இருக்கற்துனால கொஞ்சொ நா அதுக்கு கொஞ்சொ பயப்படுவே அதனால அதுக்கெல்லா நா பேர் கொடுத்தது இல்ல ஆனா டான்ஸ் டான்ஸ் அ காம்படிஷன்லல்லா ஒ வந்துட்டு இருக்கே
தோழி நீங்க பேசுறது குரல் சரியா எனக்கு கேக்கல தோழி
இப்ப சரிங்களா
ஆ இப்ப சரியா கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நா வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கும் போது எப்டின்னா வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது நா அதான் அந்த ஸ்போர்டஸ்லதா மோஸ்ட்லி இது பண்ணுவே முடிஞ்ச வரைக்கு அந்த ரன்னிங்கு அதுக்கப்புரோ வந்துட்டு பேட்மிண்டன் ஆடி வந்துட்டு நெறைய கப்பெல்லா ஜெயிச்சிருக்கே அதுக்கப்புரோ அதுக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லா வந்துருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அந் இந்த மாதிரி இதுல தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகோ அப்டின் சொல்லிட்டு சொல்லலா தோழி அப்புறம் பாத்தோம்னா வந்துட்டு நெறைய ஆ நம்ம வந்து வேற வழி இல்லாம கம்பல்சரியா வந்துட்டு ஒரு சில காம்படிஷன்ல வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிதா ஆகணும் அப்டின்ற மாரில்லா சிலது இருக்கு இல்லையா அந்த மாரி ஒரு சில காம்படிஷ் எல்லா வந்துட்டு காலேஜ் ஒரு சிம்போசியமுனு சொல்லுவாங்க அதுல நம்ம வந்துட்டு ஏதாவ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணிதா ஆகணும்ன்ற மாரி இருக்கு அந்த மாரி நானு எ ஃபிரண்டு சேந்து வந்துட்டு ஒரு அ ப்ராஜெக்ட்ல்லா பண்ணிருக்கோ அதெல்லா வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணோ சொல்லிட்டு அதுக்கு நாங்க ரெக னைஷ் பண்ணிட்டு ஒரு ல்லா அது வந்து ரொம்ப சந்தோஷமாவு இருந்ச்சு நம்ம வந்துட்டு ஏதோ பண்ணிருக்கோ நம்மளு காலேஜ்ல வந்துட்டு ஒரு விஷயத்த அச்சீவ்
ம்
அப்ரம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி காம்படிஷன் தா வந்து ட்டு நானு வந்து எனக்கு ஞாபகம் இருந்து காலேஜ் வரைக்கு நானு இருக்கே அப்டின்ட்டு சொல்லலா அப்றொ அதுக்கப்றொ பாத்தீங்கனா இப்ப வந்துட்டு என்னோட பையன வந்துட்டு நானு ஒரு ஆ ஸ்பேம் அவ படிப் பட்சத்துல வந்துட்டு நறிய விஷயங்கள் வந்துட்டு நறிய இப்போ வந்துட்டு முன்னாடி மாதிரி இப்ப வந்துட்டு நறிய காம்படிஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்டின் சொல்லா கொஞ்ச எரெச்சலாருக்கு தோழி
இப்ப கேக்குதுங்களா இப்ப கேக்குதுங்களா தோழி
கொஞ்சொ பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி இருக்கு வேற ஒன்னு இல்ல அதுக்கப்றொ பாத்தீங்கனா வந்துட்டு ஆ அது என்னது ஆ இப்ப பாத்தீங்கனா நறிய வந்துட்டு காம்படிஷன்ஸ் வெக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கனா ஆ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி வெக்கிறாங்க அது ஸ்பெல் பீ னு சொல்வாங்க அந்த ஒரு எக்ஸாம் இருக்கு அதுக்கப்றொ லியர்ட் எக்ஸாம் இப்பர் ஒலிம்பியா எக்ஸாம்லேயே வந்து நெறயா சப்ஜெக்ட்ஸ்சோட எக்ஸாம் அதுக்கப்றொ மேக்ஸ் அதுக்கப்றொ ஜென்ரல் நாலேஜ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கன்னடாக்கு ஹிந்திக்குன் தனித்தனியா வந்துட்டு ஒலிம்பியாடுன் சொல்ட்டு நார்மல் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்
தோழி நீங்க பேசறது சரியா அ ஹலோ
ஆ கேக்குதா தோழி
நீங்க பேசுறது கொஞ்சொ விட்டு விட்டு கேக்குது எரைக்கிற சத்தொ மாரி இருக்கு தோழி
இப்ப ஓ கே ங்களா
ஆ இப்ப கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சிலபஸ் படிக்கறது இல்லாம வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸுன்னே சொல்லலா அது எப்டின்னா கிட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸாம் வந்துட்டு நடத்தறாங்க அது வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு அதுக்குன் ஒரு ரெயனிங்கோ எதுவு குடுக்க மாட்டாங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து அந்த எக்ஸாம வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஒரு எக்ஸாம் சொல்லலா அதுக்கப்றொ ஸ்பெல் பீன் சொல்லலா இப்ப வந்துட்டு ந இய இங்கிலிஷ் வேர்ட்ஸ்க்கெல்லா வந்து ஆ மீனிங் கேப்பாங்க அது இல்லாம இப்ப ஒரு வேர்ட சொல்லி அதோட ஆ ஃபுல்லா இங் வந்துட்டு ஆ சொல்ல சொல்லுவாங்க என் அந்த வேர்டோட லெட்டர்ஸ் என்னென்னன் சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணு ஸ்பெல் பண்ணி பாக்கணு ஸ்பெல்லி்ங் வந்துட்டு சொல்லணு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பசங்க வந்துட்டு நார்மல் சிலபஸ் படிக்க படிக்கறதில்லாம வந்துட்டு இது ட்ராவா வந்துட்டு நறிய விஷ்யங்கள் இப்ப கான் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் வந்து நறிய இருக்கு அப்டின் சொல்ல நா தூக் வி நாங்க படிச்ச அந்த டைம்லலா வந்துட்டு அந்த மாரி எக்ஸாம்ஸ் இருந்துச்சினா எனக்கு தெரியல ஸ்பல் பீ மட்டு நா கேள்விப்பட்ருக்கே இந்த ஸ்பெல்லிங் எக்ஸாம் மட்டு பட் இப்பொ வந்துட்டு இன்னமு கூட இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் அந்த மாரி நெறைய எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பசங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கு சரி நல்ல ஒரு அ ம் மென்டலி ஃபிசிக்கல் ஆ மென்டலி நம்ம யோஸ்ச்சு வந்து ட்டு நறிய எக்ஸாம்ஸ்ல எழுதுற மாதிரி வந்துட்டு நறிய வந்துருச்சு அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாரிதா என்னோட நா வந்து படித்துக் கொண்டு இருக்கும் போது ஸ்பெல்பீங்கறது நல்ல ஒரு ஃபேமஸான இதா இருக்கும் அத வந்து தொலை காட்சிலயே வந்து அது வந்து போகு ஒரு தமிழ் ஆகட்டும் ஆங்கிலம் ஆகட்டும் இரண்டு இதுக்குமே வந்துட்டு அந்த ஸ்பெல்பீங்கறது வந்து இருக் அந்தளவுக்கு ஒரு நல்ல இது அதோட பேரே வந்து ஸ்பெல் பீ தாங்க அந்த தொலைக்காட்சி அந்த இது பேரே வந்து அந்த ப்ரோக்ராம் பேரே வந்து ஸ்பெல் பீ தா ஆ இப்ப அது என்னாச்சு என்ன ஏதுன் தெரில அப்ப அப்போ அதுல பங்கேற்ற குழந்தைகள் கூட இந்த நேரத்துக்கு பெருசாயிருப்பாங்க ஆ அந்த மாரி ஒரு இது தோழி அது நல்லா இருக் குமா அத கொஞ்சொ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறனால ஒங்களுக்கு வெறு படிப்பு மட்டு இல்லாம இதுமே வந்துட்டு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குனே சொல்லலாம் இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா ஆ அதுதா நம்ம வந்துட்டு பசங்கள வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணோ அப்டின்னா சொல்லன இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கூல்ல சொல்லி தரதில்லாம அத மட்டு படிக்கிறதில்லாம ஒரு சில கொழந்தைகள் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஒரு நமக்கொரு இன் ட்ரெஸ்ட் இருக்கு படிக்கிறதுல எந்த சப்ஜெக்ட்ல அவுங்களுக்கு இன் ட்ரெஸ்ட் இருக்குன் அத நம்ம வந்துட்டு பாத்து கூடருந்து நம்ம வந்துட்டு அவுங்களோட மார்க்க வச்சு நம்ம கண்டுபுடிச்சிட்லா எப்டி இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரு நல்ல மார்க் எடுக்குறாங்க அப்டின் சொல்லிட்டு இல்லன்னா படிக்கும் போதே வந்துட்டு அவுங்க நல்லா புரிஞ்சு படிப்பாங்க ஒரு சில சப்ஜெக்ட் ஸ் மட்டுந்தா இப்போ ஒருத்த ஒரு ஒரு கொழந்தைக்கு வந்துட்டு மேக்ஸ் நல்லா வரு ஒரு கொழந்தைக்கு வந்துட்டு சயின்ஸ் நல்லா வரு அந்த மாத்ரி இருக்கும் போது அவுங்களுக்கு ஏத்த மாத்ரி அந்த சப்ஜெக்ட்ட சூஸ் பண்ணி இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமோ இல்ல அந்த மாரி ஒலிம்பியாட்ல நறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கனால அதுல எதாவ்து சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸாம் எழுத வச்சுனா அவுங்களுக்கு வந்துட்டு இந்த நாலேஜ் இம்புரூவ் ஆகு அதுலே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு புக்கு வாங்கி குடுத்து நம்ம படிக்க வெக்கும்போது நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட் இல்லாம எக்ஸ்ட்ராவா இது படிக்குறதுனால நறி நல்லாவே வந்துட்டு அவுங்க ஆ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நறைய வாய்ப்பிருக்கு
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இதனால உங்ளுக்கு நல்ல ஒரு அந்த இது வளர்ச்சியும் இருக்கும் இல்லிங்ளா
கண்டிப்பா ஆமா
சேரிங்க தோழி எனக்கு வந்து பாத்தீங்கனா அந்த மாதிரி அனுபவம் வந்து சின்ன வய் சுல வந்து நா ரன்னிங் ரேஸ்ஸு அந்த மாரி வந்து ஓட்னது உண்டு அதுலயும் வந்து பாத்தீங்கனா நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு தா அதுல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது அப்டினு சொல்லா ஆ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கனா அதுக்கப்றோ கொஞ்சோ நம்ம ளா அந்த பத்தாம் வகுப்பு அப்டின் போம்போது நம்ப அதுக்கு கொஞ்சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கொஞ்சோ ஒடம்பு பருமன் ஆகுறது அந்த மாரி கொஞ்சோ வளர்ச்சி வந்து இருக்குமில்லைங்ளா அந்த மாரி வளர்ச்சியின் கார்ணத்துனால எனக்கு வந்து கொஞ்சோ ஓட முடில அப்றோ வந்து நைன்த்து வரைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு பார்ட்டிஸ்பேட் பண்ணிட்டு ஸ்கிப்பிங் ரன்னிங் ரேஸ் அதுலியுமே வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஆ ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்குமே வந்துட்டு அதுல நா நல்லா ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தா வாங்குவே அது வந்து எல்லாத்துனாலயு ஓட முடியாது அந்த ஸ்கிப்பிங்கு ரன்னிங் ரேஸு அது வந்து பாத்தீங்கனா பெரும்பாலும் வந்து நறைய பேத்துக்கு கை கால்ல வந்து இடிச்சிரு ஆ நடுவுல அந்த நூல் வந்து மாட்டிக்கு சில பேத்துக்கு வந்துட்டு சைட்ல ஓட்றோங்களுக்கு டிஸ்டபன்ஸாருக்கு அந்த மாரி இருக்கு அத கவனிச்சா நம்மனால ஓட முடியாது அந்த மாரி இருப்பாங்க ஆனா எனக்கு வந்து பாத்தீங்னா நா அதுலியுமே வந்து ஓடி அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தா வாங்குவே அதுக்கப்றோ ரன்னிங் ரேஸ் ஆகட்டும் எல்லாத்துலியுமே வந்துட்டு கொஞ்சோ இத தாருப்பே அதுக்கப்றோ தா வந்து போக போக வந்து பாத்தீங்கனா எங்க வீட்ல வந்து எப்போமே இந்த மாரி அத்லட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிக்கிறவங்களா இருந்தாலும் வந்துட்டு நமக்கு அந்த இதுனாலையு அது க்கப்றோ சேரி ஏனா நம்ப வீட்ல ஒருத்தோங்க அத்லட்டு வந்து இருந்தாங்க அப்டினா நமக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் இல்ல நம்மதா ஃபர்ஸ்ட்டு அப்டிங்கம் போது நம் பெருசா அதுல ஒரு ஆர்வம் இருக்காது இல்லைங்ளா படிப்ப நோக்கி தா நம்ம போவோம் அந்த மாரி ஒரு இது பண்ண அனுபவம் தா இருக்கு தோழி நீங்க அந்த மாரி எதாவ்து ஓடி ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிச்சது அந்த மாரி எதா அனுபவம் இருக்கா
ஆ ரன்னிங் ரேஸ் வந்துட்டு நானு ஓடி ஜெயிச்ச மாரி எனக்கு எது ஞாபகோல்ல ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்ட தா பண்ணிருக்கேனே தவிர்த்து அதுக்கு ஒரு கன் அ கன்சலேஷன் சர்ட்டிஃபிகேட் மாரி குடுப்பாங்க அவ்ளோதா அந்த மாதிரி தவிர்த்து நா ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ஆர்வம் அதி அதிகமா இருக்கு அதா பேட்மிண்டனு அதுக்கப்றோ வந்துட்டு இந்த கொக்கோ எல்லாம் வைப்பாங்க அந்த கொக்கோல வந்துட்டு பா அதுக்கப்றோ பாத்தீங்க ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கனா இந்த த்ரோபாலுனு சொல்லலாம் அது அதுக்கப்றோ வந்துட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அந்த ஒரு ஆனா ஒரு காலேஜ் டூ இன்னொரு காலேஜ் கேர்ள்ஸ் டீம் டூ கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாரி வைப்பாங்க அதுல வந்துட்டு நாங்க நறையா குரூப்பா வந்துட்டு ஆ பிரைஸ் வின் பண்ணிருக்கோம் எங்க காலேஜ்காக அப்டினு சொல்லலாம் அந்த மாதிரி கேம்ஸ் அது இல்லாம வந்துட்டு அந்த கேம்ப் சொல்லுவாங்க பண்ணிருக்கோம் அதுக்கப்றோ காலேஜ் வரைக்கும் இருக்கும்போது நா வந்து இருக்கு பல டீம்ஸ்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ்காகவும் என்னோட நல்லா பிசிக்கல்லா ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு நான் பேட்மிட்டன் போகுறது உண் அப்பப்ப ஆ போயிட்டு வருவேன் அவன் கூட விளையானாவே ஓரளவுக்கு எனக்கு மெயினா ஒர்தர் ஓத் பண்றோம்னா நல்லா கேட்டு ஒரு பிசிக்கல் ஆக்டிவி இருக்கணும் அதுக்காகவே நான் வந்துட்டு நான் ஏதாது பண்ணுவேன் வாக்கிங் போவேன் இல்லனா இந்த மார்கட் அ நம்மோட மைண்ட்ப்ப ரிலாக்ஸ் ஆக நினைக்கிறேன் அனால அதனால கண்டிப்பா நானு போகணும் எல்லாருக்கும் ந போகும் ந து என்கரேஜ் பண்ணுவே
கண்டிப்பா தோழி நம்ம இன்னொரு தொடர்புல இனைவோம் தோழி நன்றிங்க தோழி
கண்டிப்பா நன்றி